ஆஹ் நல்லா இருக்கீங்களா கா ஆஹ் நல்லா இருக்கக்கா சாப்பிட்டிங்களா
ட்டாச்சு நீங்க சாப்ட்டாச்சா
ஆஹ் கா இனிமேல் தா சாப்புட்ணு உங்க வீட்ல
எங்க வீட்ல இன்னைக்கி தக்காளி சாதம் இப்பதா செஞ்சு முடிச்சோ
அப்பற இன்னைக்கு ஃபுல்லா என்ன பண்ணீங்க
இன்னைக்கு ஃபுல்லா வீட்ல வேலதா கொஞ்சோ டெய்லரிங் வேல அப்றோ வீடு நீட் பண்றது சமைக்கிறது இதுலே டைம் கரெக்டா போயிடுச்சு
டெய்லரீங்கலா தெரியுமா ஒங்களுக்கு
ஆஹ் லைட் டா ஆஹ் கொஞ் சும்மா ஸ்டிச் பண்றது அப்றோ அந்த ஓவர் லாக் பண்றது எதாவ்து டிசைன் போட்றது அந்த யூட் ட்யூப்ல வீடியோல்லா பாத்துட்டு அந்த மாரி போட்டு ட்ரை பண்ணிட்ருக்கிறதுமா சேரி சேரி தோசக்கி
தோசக்கி கல்ல போட்ட சட்னி
சேரி சே
இப்ப பருப்பு சாத செஞ்சாங்க
ஓகே
அப்பற வீட்ல மாமாலா என்ன பண்றாங்க
எல்லாரு நல்லா இருக்கிறாங்க மாமா வேலைக்கு போய்ருக்காங்க
இன்னைக்கு காலேஜ் இல்ல
ஓ இன்னைக் காலேஜ் லீவுங்ளா
ஆஹ் ஆமாங்க்கா வீட்ல வேல இருந்ச்சு
செரி செரி
சோ அந்த வேலய ஒர்க் பண்ணிட்டு
ஓகே ஓகே
அப்றோ இன்னைக்கு ஃபுல்லா அதேதா ஒர்க் பண்ணீங்ளா டெய்லரிங்
ஆமா அதுலே டைம் கரெக்டா போய்ருச்சு இன்னக்கி இங்க மழ வேற பெஞ்சதுல உங்க ஊர்ல மழ இருந்ததா
ஆஹ் மழ பேன்ச்
ஆ இங்க மழ பெஞ்சதுனால வெளிய எதுக்குமே போக முடியல அதனால சின்ன சின்ன ஒர்க் மட்டு வீட்டுக்குள்ளே பண்ணீட்டு இருந்தாச்சு ஆ எங்க காலேஜ் வந்துட்டு நாஃப் நாலு வர்ஷ படிச்சே நல்ல ஜாலியாப் போச்சு அஹ் எஜுகேஷன் விசிடெல்லா போயிருந்தோ நீங்க எஜூகேஷன் விசிட்லா போயிருக்கீங்ளா
ஆ இல்லங்க்கா இனிமேல் தா பிளான் பண்ணு போறதுக்கு
ஓ செரி செரி செரி
நீங்க அதிகமா போய் இருப்பீங்க போல
ஆமா எஜுகேஷன் விசிட்டு போயிருக்குறோ ஆஹ் அது பெங்ளூரு இருக்குல பெங்ளூர்ல மூணு நாள் போனோ ஆக் ஆக்சுவலி பெங்களூர் சைடெல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களுக்கு இங்கிலீஷ்லயே பேசணு எங்க காலேஜ்ல தமிழ்ழயே பேச கூடாது அங்க போயிட்டு மூ மூணு நாளு ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸஸ் விசிட்தா பண்றோ ஆனாலு பேசுறதெல்லாமே இங்கிலீஷ்ல அ எங்க பிரண்ட்ஸ் எங்களுக்கு எல்லாத்துக்குமே அப்டியே தலயே பிச்சிக்கிற மாதிரி ஆயிடுச் ச்சு அப்றோ லாஸ்டா வர்ற கெளம் நேரத்துல மட்டு அ ஒரு ஒரு சார் வந்து தமிழ்ல பேசுனாரு அப்பதா எங்கயோ ஒரு ஒரு பெரிய அவார்டு கெடச்ச மாதிரி எங்கேயோ ஃபாரின் போயிட்டு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வந்த ந்த மாரி ஒரு ஃபீலிங்கா இருந்துச்சி அதெல்லா மறக்கவே முடியாது
அப்ப நீங்க இன்ஜினியரிங் அந்த மாரி ஏதோ படிச்சிருக்கீங்க போல பேங்களூர் எல்லா போயிருக்கீங்க
இல்ல நா நர்சிங் ரிலேட்டேட் நர்சிங் படிச்சிருக்கே
ஓ
ஆ பேங்களூர்லதா எஜுகேஷனல் விசிட்டு் அது கூட லாஸ்ட் ஒரு நாள் வந்துட்டு சும்மா டூர் மாதிரி எல்லா எடமு சுத்தி பாத்துட்டு மைசூர் பேலஸு
ம்
அந்த மாதிரில்லா சுத்தி பாத்துட்டு வந்தோ
அப்றோ உங் காலேஜ் கோயெட்டா நார்மல் கல் ஆ
ஆம் கோயேடு தான் ஆனாயென்ன பசங்க கம்மிதான் ஒரு டென்மேம்பர்ஸ் மாத்ரி ம மட்டுந்தான் மீதி பார்ட்டி வந்து கர்ல்ஸ் தா இருந்தாங்க
சொல்லபோனா நர்சிங்னா கேர்ள்ஸ்க்குதான் சொல்ட்டாங்க பாய்ஸ்கொஞ்சம்பேருதான் படிக்கணும்
ஆமா ஆமா அது பெரும்பாலும் அப்படிதான் ஏன்னா பசங்களுக்கு நறைய பேருக்கு ந்த சகிப்பு தன்மைல்லாம் நறைய இருக்காதுல்ல பொண்ணுங்கன்னா உம் இது செஞ்சாகனோ அப்டின் சொல்லிட்டு அத அப்டி சகிப்பு தன்மையோட எடுத்து செய்வாங்க
நர்சிங் ஒரு பெரிய கிரேட்டஸ்ட் ஜாப்தா
ஆமாம்மா பசங்களுக்கு அந்த அளவுக்கு பொறும இல்ல ஆஹ்
ஆமா அப்புறம் இது முடிச்சுட்டு ஏதனா ஒர்க் பண்ணீங்களா இல்லையா இல்ல டய்
அ ம் இல்ல இல்ல ஒர்க் போய்ட்டுருந்தோ ஹாஸ்பிட்டல் செட்டப்ல ஒரு நாலு வர்ஷோ ஒர்க் பண்ணிருந்துச்சு அந் அதுக்கப்றோ டீச்சிங் செட்டப்ல ஒர்க் பண்ண எனக் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றத விட டீச்சிங் சைடு தா ரொம்ப பிடிக்கு
நர்சிங் பத்தி டீச் பண்ணுவீங்ளா
ஆமாமா நேர்சிங் காலேஜ்ல, நேர்சிங் இன்ஸ்ட்யூட்லா இருக்குல அங்கே டீச்சிங் பண்றது அ நல்லாருக்கு அது ச்ச் அந்த காலேஜ் லைஃபே அப்புடியே நம்ம மெயின்டென் பண்ற மாதிரியே இருக்கு
ஆமா ஸ்டூடண்ட் கிட்டல்லா ஃப்ரெண்ட்லியா பேசுவீங்க போல
ஆமாமா நம்ம காலேஜ்ல நம்ம படிக்கும் போது காலேஜ்ல எப்டி ஃப்ரெண்டா ஃப்ரெண்ட்லியாருந்தோமோ அந்த மாரி காலேஜ் செட்டப்ல நம்ம டீச்சிங் போனாலு அந்த பிள்ளைங் கூடயு அப்டி ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு அது ஒரு ஜாலியா அப்டி நல்லாருக்கு
ஊர்ல அம்மா யெல்லா எப்டி ருக்காங்க
அ நல்லாருக்கறாங்க மாம்
எதனா ச வருவாங்ளா அடிக்கடிக்கு வந்து விசிட் பண்ணுவாங்களா
அ வருவாங்க வருவாங்க ஊர்லந்து எங்க ஊர்லேந்து வரது லாங் ட்ரவல். நெறைய நேரோ ம் ட்ரவல் பண்ணிதா வர்ணு ம் பெரும்பாலு நைட் ட்ரவலா தா ருக்கு
ஆமாவா உங்க அம்மா கிட்ட பேசுவீங்ளா இல்ல டெய்லியு
அது கண்டிப்பா டெய்லியுமே பேசிடுவோ
ஆமா ஏனா நம்ளுக்கு கேள்ஸ்க்கு எப்யுமே அம்மா கிட்ட பேசுறது வந்து ரொம்ப புடிக்குல்ல எங்க அம்மா கூட மோஸ்ட் லி அந்த மாரிதான் பண்ணுவாங்க அவங்க அம்மாக்கிட்டயும் அக்கா கிட்டயும் மணிக்கணக்கா பேசிட்டே
ஆமா நாங்க கான்பிரன்ஸ் போட்டுடுவோம் நா நானு, என்னோட கூடபிறந்தவங்க எல்லாருமே கான்பரன்ஸ் போட்டுட்டு நெறய நேரம் அது டைம் போறதே தெரியாது. ஒரு மண்நேரம் ரெண்டுமணி நேரம் வரைக்கெல்லாம் போயிருக்கோம்
உம்
அதும் சின்னப் பிள்ளைங்க கிட்ட பேசுறது அத விட ஒரு ஜாலி என்ஜாய்மெண்டா போகும்
நம்மளுக்கும் கொஞ்சம் ரிலாக்சஷனா இருக்கும்
கொஞ்சம் ரி நல்லாவே ரிலாக்ஸ் சா இருக்கும். அதான் டைம் போறதே தெரியாது. அந்த மாதிறி இருக்கும் இப்ப வேலைக்கு போனா பேச முடியாது வீ ட்ல இருந்தா நமக்கு டைம் பாஸே வீட்ல பேசறது மாரிதான் இருக்கும் உங்க வீட்ல எத்தன பேரு?
எங்க வீட்ல நானு அப்பா அம்மா குட்டி பாப்பா
ஓகே ஓகே குட்டிப்பாப்பா என்னப்
குட்டி பாப்பா தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க
ஸ்கூலுக்கு புக்ஸு ஓ புக்ஸு அ இதெல்லாமே வாங்கியாச்சா நோட் புக்ஸூ பேக் எல்லா
எல்லாமே வாங்கி வெச்சுக்கா புது பேகு ஜாமன்ட்ரி பாக்ஸ். அது வாங்கறதுக்கும் அழுக எனக்கு ஏன் புதுசா வாங்கி குடுக்கல நீங்க?
ஆமா புதுசு வாங்கி கொடுக்கணுமில்ல
ஆஹ் அது ஸ்கூலுக்கு புதுசா போனா புதுசுதா வேணும்னு அழ்றாங்க.
ஆமா ஆமா இப்ப உள்ள பிள்ளைங்க எல்லாருமே அப்டிதா
அதெல்லாம் புதுசா வாங்கி குடுத்தப்பறந்தா இப்ப ஸ்கூலுக்கு போறாங்க இப்ப கூட ஹோம்ஒஅக் எழுத மாட்டே டிவி தா பா பண்றாங்க யார் சொன்னாலும் கேக்க மாட்டிங்கறாங்க. எப்ப பாத்தாலும் டி வி டி வி டி விதா
இல்லைன்னா டியூஷனுக்கு அனுப்பிடுவோம் இல்ல பனிஷ்மெண்ட் எதா குடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயங்காட்டி படிக்க வைக்கணும்
மேன்றம் இன்னிக்கு தா உக்காந்து ஹோம் ஒர்க் பண்றங்க டைம்கு
சரி சரி சரி
அப்புறங்க்கா மாமா எத்தன மணிக்கு வருவாங்க
வர்றது கொஞ்சம் லேட் ஆகும் வந்துடுவாங்க. உங்களுக்கு எதுவுமே ப்ராஜெக்ட்டு அந்த ஒர்க் எல்லாம் எப்டி போயட்டு இருக்கு காலேஜ்ல?
அது இந்த சிம்ல இல்லங்க்கா. இன்டஸ்ட்ரியல் விசிட் போ சொல்லுவாங்க
ஓகே
அது நாங்களா சூஸ் பண்ட்டு போனோம் ப்ராஜெக்ட் வந்து அ அவுங்க பண்ணுவாங்க
ஓகே ஓகே இண்டஸ்ட்ரியல் விசிட்னா எந்த எந்த ஏரியா பாத்து போவீங்க
சென்னை அந்த மாரி எங்களுக்கு வந்து மோஸ்ட்லி இன்ஜினியரிங்னால கம்பெனி பாத்துட்டு போவோம் நாங்க
ஓகே ஓகே
இன்டன்ஷிப் அந்த மாரி
ஓகே ஓகே எங்களுக்கெல்லா இன்டன்ஷிப் டைம்லல்லா பயங்கரமா லீவு தர மா ட்டாங்க ரெஸ்ட் இருக்காது பயங்கர டஃப் ப்பா இருக்கு அந்த டைம் எல்லா இண்டன்ஷிப் பீரியட்ல
அப்போ உங்களுக்கு நர்சி்ங் இன்டன்ஷிப்லாம் இருக்கும்மா
ஆமா லாஸ்ட் லாஸ்ட் வருஷத்துல ஆறு மாச இன்டனஷிப் அந்த டைம்ல உ வீட்ல யாராது எதா ஒரு எறந்து ட்டாங்க ஒரு நல்லது கெட்டதுனா கூட லீவே தரமாட்டாங்க அந்த டியூட்டி எங்க போட்ருக்காங்களோ அது கரெக்டா போய் ஆகணு
அவ்ளோ ஸ்ட்ரிக்டா நடக் க்றாங்ளா
ஆமா ஆமா ஏன்னா இந்த நர்சிங் வந்துட்டு ஒரு சேவை மனப்பான்மையோட செய்யனு எ எல்லாத்தைமே நெறையா இது தியாகம் பண்ண வேண்டிதிருக்கு இருக்கு ஆக்சுவலி இந்த நாலு வர்ஷத்துல எங்க வீட் ல நடந்த ஒரு எ எந்தஃப் ஃபேம்லி பங்க்ஷனோ நல்லது கெட்டது எத் துக்குமே போனதுலா இல்ல ஏனா லீவு தர மாட்டாங்களே
ஆமா
ஆஹ் அப்டி லீவ் போட்டாலு அதுக்கேத்த மாதிரி காம்பன்சேஷன் டியூட்டி பாக்கணு ஒரு நாள் லீவ் போட்டோனா அஹ் ரெண்டு நாள் டியூட்டி பாக்கணு அதெல்லா யாரு பாப் ப்பாங்கன் சொல்லிட்டு பெரும்பாலு லீவ் போட்றத கம்மி பண்ணிடுவோ நாங்க
மோஸ்ட்லி உங்க வேல உங்க வேல உங்க ஒர்க்கே ஹெல்பிங் தா
ஆமாம்மா சேவை பண்ணணு அப்
நல்லா வருக்கலா அப்றக்கா இனிமேல் தா சாப்பாடு செய்ணுமா சாப்ட்டீங்ளா
இல்ல சாப்பாடு செஞ்சாச்சு இனிமே தா சாப்டணு
எல்லாரு சேந்து சாப்டணு
ஆஹ் மழ பெய்துல அதுனால சூடா செ
மழைக்கு போண்டா வடயு சுடுங்க
அது செய்றதுதா இன்னைக்கு செய்ல மத்த டைம் செய்வோ
மழைக்கி அது வந்து ஸ்நாக்ஸ்
ஆமா ஆமா மழ பெஞ்சாலே அது செய்யணு அப்டின்றது ஆட்டமேட்டிக்கா தோணிடு
ஆஹ் எல்லாருக்கு எங்க வீட்ல கூட தோணுச்சு ஆனா நாங்க டயர்டா இருக்கன் துங்கிட்டோ எல்லாரு
ஓகே ஓகே ஒரு சூட ஒரு காஃபி கூட ம் சாய்ந்தர டைம்ல ஒரு ஸ்நாக் ஸ் எதாவ்து வந்து சாப்டனு சேரிமா அப்றோ வேற எது இல்ல
ஆஹ் ஆஹ் ஓகேக்கா தேங்க் அம்மி